ஹலோ
மேடம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கே ரொம்ப நாளாச்சு பேசி
ஆமா நல்லாருக்காங்கடி எங்க லாஸ்ட்டா நாங்க பிளாக் தண்டர் போகும் போது உங்கிட்ட பேசுனதா
போனியா ஓகே ஓகே அப் அதுக்கு முன்னாடி பேஸ் சுனது நம்ம
ஆமா அதுக்கு முன்னத்த நாள் என்னமோ பேசுனோ
ஆமா ஆமா ஆஹ் போயிட்டு வன்டிங்களா எப்ளோ எவ்வளோ பேர் போனீங்க நல்லா இரு இருஞ்சா
நானு அண்ணே வைய்ப் ஆமா ஆஹ் அண்ணவார் ம் கடைசி நேத்துல வரேன்டா பஸ்ட் வரலன்னா வேல இருக்குன்னா அன்னியும் பய்யனு மட்டும் வர மாரி இருந்து சே அப்புறோ கடைசி நேரத்துல கார் எடுத்து கிளம்பி பாதி தூரோ போறதுக் போகும்போது இந்த மாரி இங்க வேல இல்லன்டா ட்டானுங்க இன்ட்டு அப்றோ டூ வீலர் எடுத்துட்டு வர வந்துட்டா எங்க கூட
வேற அவனு அவ வைஃப்புமா
ஆமா அவே வைஃப்பு என் ஹஸ்பண்ட் அப்புறோ ஊர்ல இருந்து மனு இருக்கான்ல ஐயோ எங்க அண்ணா அவே அவே வைஃப் அவே கொழந்த
ஓகே ஓகே ஓகே
அப்புறம் அஹ் அப்புறோ எங்க சித்தி மேமா அம்மா வரல அம்மா வந்து எங்கடி நடக்குறது அவுங்க கால் வெளிய வெச்சிட்டு அங்க வந்துட்டு என்னாலயே நடக்க முடியல எங்க அம்மா அவ்ளோதா
ட்டு எப்படி மெயின்டென் பண்ண
எப்படி அவ சி பெரியவள தனிக்குள்ளேயே விட்டேன் அது வாட்டுக்கு ஆடிட்டு இருந்துச்சு உம் சின்னவெல மாத்தி மாத்தி வச் வச்சுகிட்டம் நானும் ஏ ஹஸ்பேண்ட்டும் அங்க யாரோ தொ தொட்டல் வேற கட்டிட்டு போயிருந்தாங்களா அதனால கொஞ்ச நேரம் படுக்க வச்சாங்களலா
அஹ் அப்ல்லா போய் போகும்போது அவ கூப்பிட போக முடியாதே பெரிய ரைடுலா
பெரிய ரைடு
பெரிய ரைடு போகும்போதெல்லா பாப்பாவ எங்க வுட்டுட்டு போனீங்க மேல ஸ்டப்ஸ் ஓ ஓகே ஓகே ஓகே செரி செரி நீங்க பேரா போகமாட்டீங்க ஓகே ஓகே நாங்க இங்க மாமியாரிட்ட குடுத்துட்டு பேரா போயிட்டோம் நாங்க
நம்ம பாப்பா பெரிய புள்ளதான அதுனால பிரச்சன இல்ல இ கை குழந்தைங்களு போய் இருக்க மாட்டீங்கிறா யாருகிட்டயும் அழுகுற ஆஹ ஓகே ஆனா ஆயிரத்த த்தி தொண்ணூத்தஞ் தொண்ணூரூபா டிக்கெட்டு
ஆமா அதனாலதான் நாங்க அத கேன்சல் பண்ணிட்டு அங்கப்
கொழந்தைங்களுக் க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐயோ
அடேங்கப்பா அந்த அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க விளையாடுறங்களா
ஆமா அத்தனை கூட்டோம் வெள்ளிக்கிழமை தான் இத்தனைக்கும் போனோம் சனி ஞாயறு போயிருந்தா லாக்கயிருப்போம் போனதே வெள்ளிக்கிழமை அதுக்கே இவ்ளோ கூட்டமும் இருந்துச்சு இதே சனி ஞாயிறு போய் இருந்த லைன் நின்னே ஒரு வழி ஆயிருக்கணும்
ஆமா ஐயோ நாங்க போனோம்ல ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா அந்த ட்ரைவிங்ஸ் எல்லா லைன் நிக்கிது ஆம் ஆமா வெளையாட்றது நெறைய கேம்ஸ் டரை கேம்ஸ் வெளையாண்டா
ஆனா சாம த்ரிலிங்கா இருந்துச்சு ஐயோ பெரிய புள்ள இருக்கால
ஆமா
அவே மேல இருந்து மேட்ல சறுக்கிட்டு வருவாங்கல்ல
ஆ வந்தால்லா
ஆ வந்தா
அஹ் பரவால் அஹ் அளோ பண்றாங்களா கொழந்தைகளுக்குலா
அது கொழந்தைங்களுக்குன்னே அது சறுக்குறது ஒரு இருக் குப்பா நம்ம போறது கொஞ்சொ ஹைட் ட் இது கொஞ்ச என்ன சொல்றது ஒரு ரெண் டு மாடி அளவுருக் கு ஆனா வரமாட்டான்தா நெனச் ச இவங்க அப்பா என்ன பண்ணாங்க நீ படுத்துக்கோ பாப்பா ஒ மேல நா வந்து படுத்துக்கறே நம்ம ரெண்டு பேரு சறுக்கிட் போலான்ட்டு ஏமாத்திட்டு சரி அதானே கே அந்த மேட்ல படுத்தால புடுச் தள்ளிவுட் டாரு அந்தப்றோ அன் புள்ள பேனு வெளிய அப்டியே மெல்லாம வந்தா வந்துஸ் சட்டனு அந்த தண்ணில விழுகும் போத் மட் டு ஒரு மாரி பயந்து
பயந்துட் ஆமா இவளும் ஒரே தண்ணியில ஆட்டந்தா உம் ஆம ஆமா கொழந்த அது நல்லா இருக்கு ஒங்க்கு மறுபடியு போலாமான்னு சொன்னா இவ
அப்படியா ஆனா இவ ஒரு ஸ்டேஜுக்கு மேல டயர்ட் ஆயிட் டா
அ ஆமா இவ கெறங்கிட்டா மூணு மணி ஆனோனே சொக்கிட்டா இவ சொருகிருச்சு கண்ணு அப்டி தூக்கம்ம போதைக்கு போயிட்டா தண்ணீல வெளையாண்டு வெளையாண்டு ம்
பாடெல்லா ரேட் அதிகமா எரநூத் தம்போருவா முன்னுரான் போட்டுருந்தாங்கன்ட்டு மேகிதா வாங்கி சாப்ட்டோ பண்ண மாட்டாங்களே
அலோ பண்ணல அஹ் கா வண்டியில உக்காந் சாப்ட்டோ தா பஸ் புடிச்சு தானே போனோ அதனால பஸ்ல வச்சுட்டு போய் சாப்புட் ட்டு மறுபடியு உள்ள வன்
அப்டி வெளியே விடுவாங்களா மறுபடியு இங்க விடமாட்டாங்களமாக்கா ஒன்ஸ் வெளிய போய் ம றியு உள்ள வர்ரது இங்கொரு டிக்கட் எடுத்துட்டு வர தனக்காகவு மேம்
அங்க வுடமாட்டாங்க இங்க விட்டுட்டாங்க நாங்க கேட்டுட்டுதா போனோமே
உம் ம்
நாங்க அ இதுலல்லா பாத்துட்டு
உம் ம்
யூடியூலெல்லா ஃபுல்ல பாத்துட்டு வீடியோலா பாத்துட்டுதா போனோமே அதே மாரி வுட்டுட்டாங்க போய் சாப்புட்டு ஆமா சாப்புட்டு வந்து தண்ணியில இறங்கவு கெறங்கிட்டா அப்டியே சோருகிச்சு தூக்குறோ ஆம்மா அப்பறம் போயி் ட்ரெஸ் எல்லா மாத்தி விட்டு அப்பறோ அவள விட்டுட்டோ உ அப்பறோ நாங்களு கெளம்பிட்டோ ஆ ட்ரை கேம்ஸ்க்கு போயிட்டோ
நாலா எல்லா கேம்லயு என்ன சொல்றது ரொம்ப கிரிட்டிக்கல்ல பொறந்தே இது இருக்கும்ல டிராகன் மாரி இப்டி போயிட்டு போயிட்டு தென்னை மரத்த போய் தொட்டுட்டு வரும் அது போன அதே ரெண்டு டைம் போனா கண்டியூசா எனக்கு அந்த கார்னர்ல எஜ்ஜல ஒக்காந்து வெளாடணுன்னு எனக்கு ஆச அது
நா ஒரு டைம் போனே ஒரே டைம்தா போனே
ஆன ரெண்டு டைம் எனக்கு ரொம்ப புடிச்சா அது நடுவுல வந்நது வயிரு மாறிப்
ஆ வயிறு அப்டியே பொரட்டு உம் பாப்பா என்ன விடமாட்டேங்கிறா அவ பயந்துக்குறா போகாதம்மா இப்ப ரொம்ப பெருசா இருக்குமா போ அது நமக்கு பயமாயிருக் இன்னும் உட மாட்டேங்கட்ட அப்பறோ அவள கொண்டு போய் ஒரு சின்ன ரயில்ல உக் உக்கார வெச்ட்டு கூட ஆள விட்டுதா நம்ம போற மாரி இருந்துச்சு அப்புடி என்ன ப்ராடெக்ட்
அவங்கல்லா நல்லா என்ஜாய்ப் பண்ணாங்க அதா பயோ புள்ளைங்களுக்கு நம்ம அம்மாக்கேதாவது ஆயிடு
உ நல்லா ப்ரொடக்ட் பண்றாளாம என்னய போயி
அதுதாங்க பொட்ட புள்ளைங்க இவரு லைட்டா எதாவது எதித்து பேசுனாலே போய் அடிப்பா அவற
ம் ஆமா ம் அவ இவ என்ன பண்ணுவா தெரியுமா ம் ப எங் எங்க மாமியார்ட்ட சொல்லி குடுத்துருவா காலைல எழுந்துச்சு போயி மா அ அவங்கள ராஜிமா எ அ அடிச்சு போட்டாரு அத்தா அப்டின்னு சொல்லி சொல்லிக்குடுத்துருவா
அப்டியா என்ன அடிப்பாங்ளா மாமா உன்ன
சும்மா விளான் வெளையான்ட்டு இருப்போ ரெண்டு பேரு மாத்தி மாத் தி இது பண்ணிட்டு இருப்போமா அதுக்கு பப்பா அதலா சொல்லக்கூடாது பாப்பான்னா கேக்கவே மாட்டா போயி வ காலைல எந்திரிச்சி சொல்லி போயி ரெண்டு பேரு சண்ட போட்டாங்க ரெண்டு பேரு மாத்தி மாத்தி அடிச்சு க்றாங்க அப்டி போய் சொல்லி குடுத்துருவா
சும்மா வெளையாட்டுக்கு பண்றது கூட அந்த கொழந்த கண்ணுக்கு சண்ட மாரி தெரியுது
சண்ட மாரி தெரிஞ்சு இப்ப அவ அவ அவுங்க எங்க மாமியார் சொல்லுவாங்க அவ முன்னாடி பாத்துதான் எடுக்கணும் ஒரு டைமு ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம் இந்த ஃபிளவர்ஸ் டெக்கரேஷன் எல்லாம் வச்சிருந்தாங்களா பிளாஸ்டிக் போல் இது புதுவண்டி எங்கிட்ட குடுத்தாரு இதான் உனக்கு ஒரு சர்பரைஸ் சொல்லு ஒரு ரெட் ரெட் ரோஸ் எடுத்துட்டு வந்து என் வாழ்நாளில இத்தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறாரு இவுங்க முன்னாடி குடுட்டுத்தாறு இப்ப சண்ட புடிச்சு குடுட்டுத்தா ம் எனக்கு குடுக்காம என் அம்மாக்கு குடுக்கறீங்க அப்பிடின்னு சொல்லி அதயும் வாங்கி எங்ககிட்ட இருந்து வாங்கி அவுங்கிட்ட குடுத்தா இது அம்மாக்கு குடுத்துட்டீங்க எனக்கு ஒன்னோ வேணாம் அப்பிடியா அவ்ளோ சண்ட புடி க்கிறா பக் எங்க மாமி எல்லாம் சிரிக்கிறாங்க ஏங்க அவ முன்னாடி நீங்க ஒன்னு பாத்ததே இல்ல
இதே மாரிதாங்க்கா இவளோ எங்க மாமியாரு கிட்ட போட்டு கொடுத்துட்டா இவரு பேங்களூர் வேலைக்கு போயிருந்தாரு இல அப்ப கால் பண்ணும் போது ஓகே ஐ லவ் யூ அப்டினு சொல்லிட்டு கட் பண்ணாரா இது வந்து இவுங்க அம்மா கிட்ட டேடி மம்மிக்கு மட் ப்ப ஜ லவ் யூ சொல்றா எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறா அப்படி
அப்டீங்
அப்படின்டு ஏன் மாமியார கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டாக்கா அந்த ஏய் அவரு உனக்கு தாண்டி ஐ லவ் யூ சொன்னாங்க எனக்கு சொல்லலன்னு அப்படினு மாத்தி உட்ட
அ அப்புறோ அப்டி பண்ணதுக்கு அப்புறோ மறுபடியும் போயி மறுபடியு போயி ரோஸ் எடுத் எடுத்துட்டு வந்து இவளுக்கு தனியா கொடுத்தப் பிறகு தா சமாதானமே ஆனா
ஐயோ இந்த பொட்ட புள்ளைங்கலா டேஞ்சருந்தா
எ இதுதா ஃபர்ஸ்ட் டைமு ஏதோ குடுக்குறாரு அது உனக் பிடிக்கலியாடி அப்படின்னு சொன்னேன் அவரு மறுபடியும் குடுத்த பெறவுதா சைலண்ட்டேயானா
அதே மாரிதா நா அவரு மடில போய் படுத்தாலோ இல்ல அவர் என் மடில வந்து படுத்தோலோ இவளுக்கு பொறுக்காது வந்து தள்ளி விட்டு இவ வந்து அப்டீயே எடையில வந்து நெருக்
ஆமா நா ஒரு பக்கத்துல படுத்திருந்தேனா பிடிக்காது அவுங்க தள்ளங்க தள்ளங்கன்னு சொல்லி நடுவுல வந்து படுத்துக்குவா
படுத்துக்கிறது
அப்புறோ நா இவர பாத்து படுத்தேன்னா பிடிக்காது ம் ஆ எதுக்கு தெரிது நா இவர பாத்து படுத்தேன்னா வெச்சுக்கோவ என்ன திருப் திரிப்புடுவா நீ எங்க பக்கோ பாத்து படு நீ ஏ அங்க பாக் க்கற நீ இந்த பக்கோ பாத்துப் படு அப்டின்னு சொல்ட்டு திருப்பி திருப்பி உடுவா இனி ஸ்கூல் எப்போ
நாளைக்கிடி
நாளைக்க
ஆமா
இல்ல மண்டே மண் டே மண்டே
மண்டேவா எந்த மண்டே
கம்மிங் மண்டே எய்ட்து ஆமா எல் கே ஜி யு கே ஜிக்கு எல்லா எயித்து
என்ன எல்லாருக்குமேவா
ங்க இவங்க ஸ்கூல்லல இல்லையா அப்பனா எல்லா எல் கே ஜி யு கே ஜிக்கு அப்டின்னு நினைச்சிட்டு இருந்தே பாப்பாகுமா நாளைக்கு போணுமா
ஆமா அக்கா குரூப் லே போ இருந்தாங்க நாளைக்கு நாளைக்கு வந்து நீ இது ரீ ஓபன்
ஃபர்ஸ்ட் நாள் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வாங்க அப்டின்னு இருப்பாங்க
கலர் ட்ரெஸ்ஸா
யூனிபார்ம் குடுத்துட்டாங்களா
கேவனுக்
ஓகே ஓகே அப்ப கம்ஃபரட்டபல் நாங்க தான் ஃபர்ஸ்ட் நா எனக்கு எனக்கு புரியுது எனக்கு புரியுது ஏன்னா நா போன வருஷோ அதே கண்டிஷன்ல இரு ஆ
எனக்கு ஒரு மாறி இருக்குக்கா எனக்கு அவள‌ அனுப்பறதுக்கு மனசு
அதேதான் ஆஹ் அதே ஃபீலிங்தா நாலா விட்டு போட்டு அழுதுட்டு வந்தே நாளா அவள உள்ள விட்டுட்டு அழுதுட்டு வந்தே அய்யோ யோ என்னங்க புள்ள இப்டி அழுககறா அப்டின்னு சொல்லிட்டு அ நான் அழுதுட்டு வந்தே ஏய் நீ எதுக்கு அவ அழுதாலாவா கதர்றா என்னய கூட்டிட்டு போயிரு என்னய கூட்டிட்டு போயிரு பிரீ கே ஜி இல்ல எல் கே ஜி தா
வுளுக்கு போட்டியா
ஆமா எல் கே ஜி இப்ப யூ கே ஜி போறா
அப்டியா
ப்ரீ கே ஜி எல்லா படிக்கல அவ இத மூன்ற வயசுலயே கொண்டு போய விட்ட கண்டிப்பா அழுவா
அது எனக்கு இங்க வந்துட்டு மனசே இருக்காது பார் எட்டே முக்கால்லருந்து பதினொன்னே முக்கால் ஆ சரி ஓகே
ஆஹ் இரு நான் கூப்பறேன் வெயிட் பண்ணு அப்புறமா கூப்பிறேன் கொஞ்சம் ஒர்க்